ஹலோ வணக்கம் தோழி
எப்டி இருக்குறீங்க தோழி
தோழி கேக்குதா
நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நலமா இருக்க தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க தோழி சாப்பாடெல்லா ஆயிடுச்சா தோழி
ஆ இன்னு சாப்புட்ல தோழி இனிமே தா சாப்புட்ணு
இரவு உணவு
இரவு உணவு தா தோழி இந்த வாங்கி வச் வச்சிருக்கே இனிமேதா சாப்புட்ணு தோழி
இவ்ளோ நேரோ சாப்புடாமா இருக்குறீங்க
அங்க வீட்லயு அப்டியே பழகிட்டு தோழி
எப்டி இந்த டையத்துக்கு சாப்ட்டுங்களா
ஆ ஆமாங்க தோழி
ஆ அது நேரம் அதிகமாயிடுச்சு தோழி என்ன சாப்பாடு இன்னைக்கு தோசைங்ளா
ம் ஆமா தோழி
தோசை தோசை
தோசை அப்புறோ சாம்பார் அப்புறோ ரெண்டு சட்னி நல்லாவே இருக்காது தோழி அங்க
ஓ சரிங்க தோழி அதா ரெண்டு சட்னி வக்கிறாங்களே அப்பறோ என்னாத்துக்கு கவல ஒங்களுக்கு
அப ரெண்டு சட்னிமே நல்லா இருக்கனும்ல தோழி
ம் சரிங்க தோழி இப்ப எங்க நீங்க ஊருக்கு போயிருக்கீங்க அப்டின்னு சொன்னாங்க எப்டி தோழி இங்கிருந்து பயணம் மேற்கொண்டீங்க சென்னை போயிருக்கீங்களா எப்டி இருக்கு சென்னை
சென்னைக்கு போ இந்த பயணம் வந்து ரொம்ப கடினமான பயணம் தோழி
என்னாச்சு தோழி
நாங்க வந்து காலையில வந்து ட்ரெயினுக்கு போலான்னு முடிவு எடுத்திருந்தோ தோழி
சரி
அன்னைக்கு வந்து அந்த டேட் வந்து கேன்சல் ஆயிட்டு மறுநாள் போய்க்கலான்ட்டு மறுபடியு மறுநாள் ம் ஞாயித்துக்கிழம போல கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருந்தோ தோழி கெளம்பிட்டு எல்லாரும கால்ல ட்ரெயினுக்கு போனான்னு பேசிருந்தப்போ அப்போ வேன் ஆ இட்டு மாதியே சொல்லிட்டாங்க தோழி எல்லாரு தோழி
வ எல்லாரு யார் சொன்னது உங்களுக்கு வேண்டாம் அப்டின்ற
எங்க ஃப்ரெண்ட்ஸ் தோழி அவங்களுக்கு கால்ல கோவில் திருவிழா இருக்கு அ ஆமாங்க தோழி ம்
சொல்லுங்க
ம் அப்றோ வந்து மதியம் ட்ரெயின் ரெ ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கு இருக்குன்னு சொன்னாங்க தோழி சேரி ரென்ட்ரைக்கு ட்ரெயின் புக் பண்ணி பாத்தா அந்த ட்ரெயின் ரெண்டு மணிக்கே போயிட்டு சொல்டாங்க தோழி ம் அங்கே இருந்து ரெண்டு ரெண்டு மணிக்கே போயிட்டு சொல்டாங்க அப்பற அனைவரும் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ல வந்தோ தோழி
ஒ எங்க இருந்து
மயிலா அ அ எங்க ஊர்ல இருந்து
அ அப்போ எல்லாருமே சென்னை ப பஸ்லயே போயாச்சு
ஆமாங்க தோழி பெரிய கடினமான பயணம் தோழி இது
ஒ ஒ ஆனா நீங்க ட்ரெயின்ல போயிருந்து என்ன தோழி
உக்காரதுக்கு சீட்டும் புக்கு சீட்டு இல்லாம
அ
ரொம்ப கடினமா நின்னுகிட்டே வரா மாதிரி ரொம்ப கடினமா இருந்தது தோழி பயணம்
எப்டி இங்கிருந்து சென்னை வரைக்கு எப்டி நின்னுகிட்டே போனீங்க தோழி தூரோ இல்லையா
ஆமா தோழி வேற என்ன பண்
அப்டிங்களா நீங்க இப்ப வேல செய்யக்கூடிய எடம் வந்து எப்போவா என்னைக்கே போகணும் அப்டின்ற மாதிரி ஒரு நிலைமல
அ அ ஆமாங்க தோழி
இன்னை நாளையில இருந்து உங்களுக்கு வேலைங்களா தோழி
இன்னைல இருந்தே வேலைதா தோழி
ஒ இன்னையில இருந்தே வேல தானா போய் இப்ப இன்னைக்கு போயிட்டீங்களா வேலைக்கு
அ போயிட்டு வந்துட்டோம் தோழி
ஒ அப்டிங்களா சேரிங்க
இரவு ரெண்டு மணிக்கு தா தோழி உறங்குனே
என்ன ஏ தோழி என்னாச்சு
அப்பதா தோழி வந்தோம் நாங்க வந்து வந்தடைஞ்சோம்
தோழி நேற்று இரவு ரெண்டு மணிக்கு தான் வந்தீங்களா
அ ஆமா தோழி அப்போ உங்களுக்கு அழைப்பு வந்தது யாரும் எடுக்
ஒ வந்து நீங்க மழ மழைக்கு குடுத்துருந்தீங்களா
ஆமாங்க தோழி
அ நாங்க நேற்று இரவு நேரத்தோட படுத்தாச்சு தோழி ஏன்னா நேத்து கொஞ்ச எங்களுக்கு வேல காலையில இருந்து ரொம்ப வேல இருந்ததுனால இரவு சீக்கிரமாக உறங்கிட்டோ இப்ப இன்று இரவு பாருங்க எங்களுக் இதோ எல்லாரு கொழந்தைகள் எல்லாரு வீட்டு கணவர் எல்லா தூங்கிட்டாங்க நாங்க இப்டியே மாடியில உக்காந்து அப்டியே காத்து வாங்கிட்டு உக்காந்து பேசிட்டு இருக்குறோ எல்லாருமே இன்று மாடில தா தோழி படுத்திருக்கோ
அப்படிங்களா தோழி உங்க வீட்ல எல்லாருமே மாடிலதா படுத்துருக்கீங்களா தோழி
ஆ ஆமாங்க தோழி இப்ப எல்லாரு வந்து நல்லா கொஞ்ச வெளிச்சமா இருக்கு மாடியில
ம்
அ அதனால சரி மாடிலே இன்ற பொழுது ப இல்ல இல்ல இப்ப கீழ போயிருவோ சும்மா ஒரு காத்து வாங்குறதுக்காக வந்து மாடியில படுத்திருக்கோ தோழி
அப்படிங்களா தோழி ம் எல்லாரு எல்லாரு நம்மள தேடுவாங்க இந் நேரத்துக்கு போயிட்ட அப்டினு கால் பண்ணுவோ கால் பண்ணுனு நெனச்சு கால் பண்ணு தோழி எல்லாருக்கு அ எ என்னோட தோழிய தவிர மத்த யாரு ஃபோன் எடுக்கல தோழி
அப்டிங்களா ஏதாது நாங்கல்லா வந்து ஃபோ எனக்கு எனக்குலா தெரியாது தோழி நேத்து நீங்க ஊருக்கு போன இந்த இத்தன மணிக்கு போனதெல்லா எனக்கு தெரியிதுல நீங்க எங்கட் எல்லா எதுவு சொல்லிட்டு போவல இல்லயா
சொன்ன தோழி சொல்ல சொன்ன தோழி உங்களிட்டல்லா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன் சொன்னீங்க
அப்டி எது என்ட சொன்ன மாரி எனக்கு எது ஞாபக இல்ல தோழி இல்லனா கண்டிப்பா நா கா காலையிலயாது நா பேசிருந்திருப்பனே நா இப்பொழுது சும்மா செரி எனக்கு கொஞ்சொ
நீ கூ நா கூட நா பேருந்து நிலையத்துல நிக் அ பேருந்து நிலையத்துல நிக்கும் போது பேருந்து நிலையத்துல நிக்கும் போது நீங்க கா ஃபோன் செஞ்சீங்க
செரி
அப்போ வந்து நா சொன்ன சேரி பாத்து போயிட்டு வாங்க அப்டின் சொன்னீங்க
அப்ப எப்ப தோழி நா பேசின உங்ககிட்ட
பேசுவீங்க தோழி நா கூட ஆ ஆ நேத் முந்தாநேத்து தோழி காலையில ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது தோழி
இல்ல நீங்க என்ன சொல்லிருந்தீங்க நீ இல ஆமா நீங்க என்ன சொன்னீங்க அப்டின்னா நா வந்து இது மாரி ஒரு வேலையா நா போற அதாது கொஞ்ச ஜாமா வாங்க போற அப்டின்னு தான தோழி நீங்க சொல்லிருந்தீங்க
அது அன் அது மொத நாள் தோழி அது
சரி
இது ரெண்டாவது நாள் சொன்ன ஊருக்கு போம்போது உன் உங்கள்ட்ட எல்லாத்தையு சொல்லிட்டு தா வந்த
அப்டிங்களா அப்டி எனக்கு எது தெரிலயே தோழி நீங்க சொன்னது வந்து இது மாரி நாங்க ஊருக்கு போகணு அது அது கொஞ்சம் பொருட்கள் வாங்கணு அப்டின்னு சொல்லியிருந்தீங்க செரி நீங்க அது விஷயமா தா நீங்க போயிருக்கீங்க அப்டின்னு நா நினைச்சேன்
செரி ஓகே நன் சேரி நன்றி தோழி உங்களுக்கு இரவு நேரம் தா அதிகமாயிவிட்டது அதனால நீங்க இரவு நேரத்து நீங்க சாப்பாடு முதல்ல சாப்புடுங்க இல்லன்னா உடல்ல உடலுக்கு செரிக்காம ஏதாது பண்ண போகுது தோழி
ஒ சேரிங்க
நேரத்திற்கு நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டாவே பாதி வந்து வெயிட்டு போடாது தோழி அதாது உடல் எடை கூடுது இல்லையா அது வந்து நம்ம உணவு நேரத்த சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாவே உடல் எடை கூ கூடாது அங்குள்ள தோழிகள் எல்லாம் ஆ எப்டி தோழி இருக்குறாங்க
எல்லா நலமா இருங்காங்க தோழி
ம் இப்ப போயிட்டு அங்க போயிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்டித்தானா தோழி
அப்டிலால்ல தோழி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோ தோழி
வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லயே தோழி அங்க போனீங்கன்னா எந்த வேலையும் பாக்க போறது இல்ல போ வேலைக்கு போக போறீங்க வர போறீங்க சாப்பிட போறீங்க படுக்க போறீங்க
இல்லங்க தோழி ஒரு முக்கியமான நெருங்கிட்டு இருக்கு தோழி நாந்தா ஏமாத்துனா
அ அப்டிங்ளா தோழி அ ஆமா தோழி முக்கியமானது நெருங்கிட்டுருக்கு செரிங்க தோழி ஆமா முக்கியமானது நெருங்கிட்டுருக்கு அப்டின்றதுக்காக எப்டி தோழி முடி இப்ப தூங்காமலே முழிச்சிட்டு உக்காந்து இருக்க போறீங்ளா தோழி
அதுக்காக ரொம்ப இப்பதா தோழி நறைய நறைய பொருள் நமக்கு தந்திருக்காங்க இத நம்ம வந்து முடிச்சு குடுக்கனும் அவங்கிட்ட
அ செரிங்க தோழி
ஒ ஒன்னே ஒரு முப்பது பக்கம் இருக்கும் தோழி
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் நம்ம எ தூங்காம உக்காந்து எழுதி குடுக்கலனா நம்மள வெல்ல அமுச்சுவுட்ருவாங்க தோழி
ஓ அப்டிங்ளா இப்ப இப்ப வந்து நீங்க அத எழுதியாகணும்
அப்பதா தோழி எழுதிட்டு பாதி முடிச்சுட்டே தோழி
ஓ எத்தன முடிச்சிருக்கீங்க தோழி
ம் பத்துல அஞ்சு ம ஏழு எட்டு முடிச்சிட்டே தோழி ரெண்டு ஆமாங் தோழி
ம் மொதல்ல நீங்க அத பாருங்க தோழி
அ அவ்ளோதா தோழி இதுக்கப்றோ ஒன்னு கை எழுத முடியாது தோழி
ஓ செரி செரிங்க தோழி ஏன்னா அது அதுதா நமக்கு ரொம்ப முக்கியமானது அ இதல்லா நமக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட பேசுறது அப்டிங்கிறதெல்லா அதிக அளவு ரொம்ப நம்ம எப்ப வேணுமானாலு பேசிக்கலா செரிங்களா
உம்
நம்ம பேசுறத எப்ப வேண்டுமானாலு பேசிக்கலா மொதல்ல நம்ம வேலை ரொம்ப முக்கியமானது
உம்
அ அந்த வேலய மொதல்ல நீங்க பாருங்க
உம்
சரிங்களா கேக்குதுங்களா தோழி மற்றும் உங்களுடைய இரு க்கக் கூடிய நண்பர்களையு நான் வந்து கேட்டதாக சொல்லுங்க தோழி
நண்பர்கள உங்களை கேட்டதா சொல்லுங்க சொல்லிட்டேந் தோழி
அ அ நீங்க வெளியிலல்லாம் செல்லும் பொழுது கொஞ்சம் பாத்து கவனமாக செல்லுங்கள் வெளி யில வந்து எங்கும் அதிக நேரங்கள் எங்கும் வெளியில் செல்ல வேண்டாம் தோழி
உம் சரிங்க தோழி
அனைவருடையும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தோழி
உம் சரிங்க தோழி
அ வே உம் வேற தோழி அப்றம் நீங்க தா சொல்லணும்
நா எது சொ என்னா எதா கேளுங்க தோழி சொல்றே
உம் சரிங்க தோழி அததா நா சொல்றேன் அ அதாவது நேரத்திற்கு நே
உம்
ரம் கரெக்டா இருந்துங்கள் மீண்டும் அடுத்த அழைப்பில் நம்ம பேசலாம் தோழி இதை
அ நன்றி தோழி